ரா
கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு நல்லாவே கேக்குதுங்க
ம்
என்ன பண்றீங்க
சும்மாதாங்க படுத்துட்டு இருக்க
ம் ம்
நீங்க
எப்டி போறீங்ளா இல்ல இல்லியா
ஏங்க துட்டே இல்ல எப்டிங்கப் போருதே
ஏங்க உங்க ப்ரதர் தாங்க கூட்டின் போறேன்னாங்க கேளுங்க உங்க ப்ரதர
அவனுக்கே துட்டு இல்லாம உக்காந்துனுக்குறான் ப்ரோ
அப்டிங்ளா
ஆமாங்க எ எல்லார்மே அல்தா ஜீரோல இருக்கோ
யாங்கி எவ்ளோ இருக்குங்க நான் உங்களுக்கு அனுப்புனதுல இ எவ்ளோ இருக்கோங்க நா உங்களுக்கு அனுப்புன்துல எவ்ளோ இருக்கோ மிஞ்சி போனா அம்பது ருபா இருக்கோங்க அவள்தாங்க
எது
அந்த ஐயருக்கு என்வே ஒரு ஒன் டுவென்ட்டி த்ரீ அப்றோ ஒரு காசு ஒரு நூ அம்பரு பைக்கா உள்ளதா இருக்கொ எனக்கு தெரிஞ்சி
ஆமா அம்பருவாய்க்குள்ளது லர்க்கு இல்ல
ஆ
ஊ
இருங்க நா சொல்றே எவ்ளோ இருக்குன்ட்டு முப்பத்தி ஆற் ருபா இருக்கோங்க
ஆ டு டா அதா இருக்கொ
ஆமாங்க அது ஏன்னா ரீசார்ஜு நூத்தி யர்நூத்தி முப்பத்தி ஒம்போத் ருபா யர்நூத்தி முப்பத்தி ஒம்போத் ரூபாங்க ரீசார்ஜு ஆ சேஃப்டி பண்ணீ வெச்சிருக்குங்க காசா
உம்
டக்குன்னு ஒரு எமெர்ஜென்சி நா வேணுன் தேவப்படுன்ட்டு இப்ப உங்ககிட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ருபா இக்குதா
ஆ
அது மாரி ஒரு ஒருத்த கிட்ட ஒரு ஒரு அம் அம்ப ருபா அந்த மாரி குத்து வெச்சிருப்பே ஆனா யாரு கிட்ட கொடுத்தன் ஞாபக இருக்காது அத கேக்கு மனசு வராது
புரியுது ஆனா உங்கள்து அப்படியே எலைட்ல போட்டுது அப்டியேதாங்க வெச்சிருக்காங்க ஸோ உங்கள்து
அ ஆ சொன்னாங்க சொன்னாங்கங்க
ஆ அப்படியே இருக்கு சொல்ட்டு சொல்லியிந்தாங்க என்கிட்ட ஓ சே சேரப்
நீங்க சொல்லவே இல்லல்ல என்கிட்ட அவுங்ககிட்ட இருக்குன்ட்டு நா நீங்கதா வச்சிரு கின்ன நென்ச்சி அவங்க எனக்கு காயில கால் பண்ணாங்க ஒரு நாலு
ஓ
அனிக்கி கால் பண்ணும்போது சொன்னாங்க நா ஜுன ரீசார்ஜே பண்ல அவகிட்டதா காசு இருக்கு அவ தா அந்த ஐடியா குத்தா பண்லான்ட்டு அவகிட்ட தா இருக்குடி அப்னே டீ என்கிட்டதான இது காஸ் சோ அவ அன்னிக்கி எனக் அன்ப்பிட்டா அண்ணி போட்டாப்பி அப்டின்னு அதுக்கு நா சொன்னே பேஸ் சாமன்னா உனக்கே அனுப்பிருப்பே நா அதுக்கு எதுக்கு மூணு சுத்தி சுத்தி அம்ச்சின் இருக்கேன்ட்டு இருக்கேன்ட்டு
ஏ இல்ல எனக்கு எலைட்ல போட தெரியாதா நா அவைட்ட கேட்டே போ எப்டி டி போறதுன்னு ஆனா சன்னா சொல்லி தரேன் சொல்ட்டு சொல்லியே தரல அவ நா என்னா பண்ணே அப் இப்ப பாத்தியா அக்கௌண்ட் வந்து கொஞ்சோ புடிச்சினந்தாங் காசு அப்போ போ பத்து ரூபா அப்டி ஏனா என்னோஅ பேலன்ஸ் எதாம போயிச்சு செ உன்னோட அமௌண்ட் வேற இருந்ததா எங்க புடிச்சர போறாங்கன் சொல்லிதா நலம் பண்ண எதுக்கோ நீ சேஃப்டில வெச்சு கோரே உனக்குதா எலைட்ட இருக்குல்ல அதுல போட்டு வச்சிரு இவர்து அப்றோ கேக்கும்போது பண்ணி லான்னு சொல்ட்டு சொன்னே சொல்ட்ட உனே அதுக்கு நீய சென்ட் பண்ண அடுத்த நாள் தா அதுஸ் தெரி பயத்துல அவளுக்கு அனுப்ச்சு வுட்டே போட்டு வச்சுறுன் சொல்ட்டு அப்றோவ் போட்டு வச்டா அப்றோ நீங்க என்ட்ட சொன்னீங்கள முன்னாள் மரி வந்து ஒரு டுவெல்லுக்கா அப்டி பண்ணிட்லா ரீசார்ஜுன் சொல்ட்டு அப்ப அவுன் கிட்ட மார்னிங்கே கால் பண்ணி சொல்ட்டே இ மாரி அவ்ங்க பண்ணுன் சொன்னாங்க அனால அ ஒரு வேள எனக்கு ஆ ஒரு வேல நா வந்து கால் எடுக்கல அப்டின்னா நீ கரெக்டா கா மார்னிங் கால் பண்ணி கேட்று அவங்க்கிட் அ
இல்லங்க இல்லங் அவுங் என்னா சொன்னாங்கன்னா கால்ஸ் பேஸ்லானாங்க
ஒரு வேல அவ என்ன கேட்டன்னா நா உன்னு உம் நானா சொன்னா மார்னிங்கே வந்து நா சன்னா நா என்னால பண்ண முடிலன்னா நா உனக் கால் பண்ணி சொல்றே இல்ன்னா அவளே உனக் கால் பண்ண சொல்ற கொஞ்சோ அட்டன் பண்ணிக்கோ நீ அப்டின் சொன்னி வச்சிட்ட முன்னாடியே
உம் உம் ஆ சேரி சேரி
அதால கரெக்டே மெரட்டுங்க
ஆ ஆங்க ஏற்கனவே சொன்னாங்க என்கிட்ட அனுப்புன்ட்டு ஓ எனக்கு அக்கௌண்டே மெயின்டெயின் பண்ண தெரில எலைட்டு வட்டு நான் என்ன பண்ண போறே
ஆ ஏன்னா வந்து அவங்கள்து வந்து டி ஒரு அக்கௌண்ட் இருக்கு அதுல போயிச்சுன்னா லாக்கு ஏடிஎம்ல தா எடுக்கணு அது கொஞ்ச வெறுப்பா ஆனாலதா வந்து லா இப்படி பண்ணாத போய்ச்சுனா ஆனால பொறும்யா ஸ்கேன்னர் லா வாங்கி டவ்வு தலைவி உன்த்துலதா வந்து விழணு போய்ச்சுன்னா அவல்தா
பரவாயில்ல நல்ல வேல நா வந்த் கனுப்பி அந்த் அக்கௌண்டுக்கு போயி தேவலாத ஒரு இஷ்யூ ஆயிருக்கு
உம் அதனால் தா ஓகே
உம்
அ
வெறுப்பாவுதுங்க எனக்
உம்
எனக்கு மண்ட ஃபுல்லா அதே ஓடினே இருக்குதுங்க யானே தெர்ல ஆ அத யோசிக்க கூடாதுன் நென்ச்சாதா எனக்கு அதேதா யோசிக்க வருது
கிராமா ஆ தாச் எதேன் சகா உம் என்ன சொன்னீங்க
எனக்கு நா எதுனா யோசிக்க கூடாது அத பத்தினு கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
நான் அத பத்தி யோசிக்கக் கூடாதுன் நென்ச்சாகூட எனக்கு மைண்ட்லப் டே வந்ட்டு வந்ட்டு போதுங்க நா எதுக்கு போய் அந்துஸ் ச்சோரி பாத்தேன்னு இக்குது இப் எனக்கு
அத நீங்க பாக்கணுன் இருந்திருக்கு போல
ஷேங்க அவங்க வேற கமெண்ட் வேற பண்றாங்கங்க அதுக்கு இவங்க வேற ஒரு ரிப்ளைங்க
என்ன ரிப்ளே அவ்ங்குள்து
இவ்ங்க இல்லங்க அவ்ங் வந்து அவங்க அந்த ஸ்டோரி போட்டு அந்த பாட்டு போட்ருக்காங்கங்க ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு
ஆமா அதுக்கு வந்து அவங்க எக்ஸ் வந்து ரிப்ளை பண்ட்டாங்க அவுங்க பெஸ்டியு ரிப்ளை பண்ட்டாங்க ம் ஆ
ஆ எனக் அந்த பெஸ்டி ரிப்ளே பண்றதா காண்டாவாதிப்போ
புரியுதுங்க ஆனா அவுங்க அப்டி பேசிருக்க கூடாது
ஏங்க என்னவோ பேசிட்டு போட்டு இல்லங்க எனக்கு அந்த பேச்சே எனக்கு தேவலங்க நி எப்டியோ போ ஆனா நான் என்னோட ஃப்ரெண்டுன் ஜொல்லுவே இல்லங்க ஜேம்ன்ட்டு
ஆமா
நானு இவனு க்ளோஸா இருக்கதா அவனு அப்டி வைத்தெரிச்சல ஆவுங்க
உ ஊ
இதுவே இப்ப இந்த பொண்ணு போட்டதுக்கு கமெண்ட் ரிப்ளே எத்தன வாட்டி எனக்கு போட்ருப்பாங்க அதுக்லா ஒரு ரீப்ளே வராதுங்க
அய்யோ ஆ
எனக்கா போய் பாத்துதா இதுவா இருக்கு அப்ப என்னோட அந்த பொண்ணு தா அப்ப உங்களுக்கு முக்யு
உம்
நா சொல்றது என்னோட ஃப்ரெண்டுகிக்கு சொல்றே
உம் புரியுது புரியுது எனக்கு
அவுங்க கதைக்கே நா போல அது அவுங்க இஷ்டோ
உம் ம்
அய்யோ உங்கள பத்திதா பேசுறே ஃபஸ்ட் என்ன தெரியுமா இல்ல அந்த பொண்ணத் தெரியுமா சொல்லுங்க அப்ப யாருக்கு இவுங்க சப்போர்ட் பண்ணு ஆ இவுங்க என்னடானா அப்டிதா போயிட்டு அவுங்களுக்கு சது கட்டினு இருக்காங்க சின்ச்சர்ஸ்
இ ஜால்ரா
நா நென்ச்சுனேங்க அவ்ள்தா எல்லாரு இப்டிதா
அத விட்ருங்க அவ்ளதா
கர்மாங்க ஒருத்த வந்து என்ன ஒர் த்தவ ஒருத்தவங்க வந்து என்ன கஷ்டப்பத்துனாங்கன்னா நாளைக்கு அவங்க அனுபவிப்பாங்க
ஹ்ம் அவள்தா விட்ருங்க முச்சிச்சி கத
இல்லங்க எனக் அப்டே போதைல எந்திரிக்குதுங்க மண்டேல
ம்மி
அதா ஒரு இது வருல்ல ஒரு க்ரேஸு கசினோ
அம்மா
எல
ஆமா நீங்க எத்தின் மணிக்கு போவீங்க
ஏங்க நா ஒ செவன் தேட்டி செவன் தேட்டி செவன் ஃபாட்டி பைவ் கூட போவாங்க
ம் சேரிங்க சேரிங்க இன்னு இந்த நம்பருக்கு எத்தினி கால்ஸ் இருக்கு
நீங்க அதெல்லா சொல்லக் கூடாதுங்க
ஓ அர்லா சொல்லக் கூடாது செரி அமைதியா இருங்க ! ! ! ! ! ! ! ! ! !
ஃபி அப்பா எனக்கு டென்சன் ஆவுதுங்க
செ விடுங்க என்னாப் பண்றது எல்லாமே நடந்துச்சி அவங்களு ரிப்ளை பண்ட்டாங்க எப் பெருமனே நம்மளால பண்ண முடியாதுல்ல நீங்க வேணா ஸ்ட்ரைட்டா போய் கேட்ருங்க மூஞ்சில அடிச்ச மாரி
ஐயோ எனக்கு வேணவே வேணாங்க முன்னாட்ல்லா அ அவங் வந்துஇ இப்ப என்ன பாக்குறாங்கங்க ய ஃப்ரெண்டு ஓகேங்களா என்னப் பாத்தா கூட அவங்க எது யாத் யாரையோ தெரியாதவங்கள பாத்துட்டு போற மாதி போறாங்க அப்டின் க்கவங் கிட்ட நா பெய் இன்னாங்க பேசுறது சொல்லுங்க
புரியுது ச்சச்சோ இப்டி பண்ட்டாங்களா
யாரு தேவில்ல போங்க ஆனா நா உங்கள எங்க தெரியுமா நா வெச்சிருந்த ஏன்ன அவுங்கதா பேசாமா இருந்தாங்கல்ல
ஓ அவுங்கதா பேசாம போய்ட்டாங்களா நீங்க போய் எதுமே கேக்கவில்லயா ஆஹ்
கரட்டா அவுங்க ஃபஸ்ட்டு என்னா தெரியுமாங்க ஆச்சு நா கரெக்டா எப்பத் தெரியுமாங்க பேசுன அவுங்கிட்ட
ம்
அஹ் அவுங்களோட போன பர்டே அப்பதா நா லாஸ்ட்டா நல்லா பேசுன நாலு அவுங்க வந்து என்ன பண்ணாங்க எ ஸ்கூல் கேங் அ வெள்ல போயிருக்காங்க ஓகேங்களா ஆ இ இருங்க நா வந்து அப்றமா உங்ககிட்ட சொல்ற அத்த கால்ல என்னன்ட்டு விலாவரியா ம் அவ்ளோ வந்துச்சுங்க
ம்
நா சொல்றங்க உங்ககிட்ட ஓகேங்க நம்ம அப்பறமா பாக்லா ஆமாங்க ஆ மாங்க ம் நம்ம அப்பறமா பேசலாங்க
ம்